சொல்லு
ம் வேற ஒண்ணு இல்ல ஏ பெட்டு பெட்டு வள த்தல டாக்கு அவன் கொஞ்ச கத்திட்டா அதுதா இப்ப ப்ரச்சன
சவுண்ட் சவுண்ட் கேட்டுச்சு ம் அப்புறம் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் அந்த பஸ்ட் ஸ்டாண்டர் போட்ற வரைக்கு ஒரு கொழந்த மேரி நா போனே அப்பறோ அப்புறோ இந்த செகண்ட் ஸ்டாண்ட் தேர்ட் ஸ்டாண்ட் போபோதெல்லா மேம் மேம் வந்து அடிக்க ஆரம்பிச்சி எனக்கு அவங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்ல்லா பாக்கும் போது அப்டியே ஒரு மாரி பயமாயிடுச்சு பயமாயிருச்சு பிஃப்த்து ஸ்டேன்டட் வந்தன்னே மேம் மார்னாங்க மேம் மாறனாங்க அப்றோ வந்து கொஞ்ச படிக்க ஆரம்பிச்ச சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து வேற ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவுன அப்பறோ பக்கத்துலயே ஆள் சேத்து விட்டாங்க என்ன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்ச மேக்ஸ்லயூ நல்லா போட்ட எல்லாமே நல்லா போட்ட அதுல தா நல்லா படிக்க ஆரம்பிச்ச சவுன் த்துலலா செம பெஸ்ட் மெமரீஸ் நறைய நியூ ஸ்டூடெண்ட்லா வந்து சேந்தாங்க செவன்த்துல லவன்த்துல வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ் வேற எனக்கு கேர்ள்ஸ்லயு செரி பாய்ஸ்லயு செரி
கதா கதா